உம் கேக்குது
உம் அப்போ ஒவ்வொரு கிளாஸ்சுமே ஒவ்வொரு ஊருக்கு போவீங்களா
எல்ல கேரளா கர்நாடகாதா தியா ரெண்டே ஊருதா போற நாள் வித்தியாசமா இருக்கும் ஆஹ்
இப்ப ரெண்டு கிளாஸ் இப்ப கேரளா போறீங்கன்னா இன்னொறு ரெண்டு கிளாஸ் வந்து வேற பிளேஸ்ஸு இல்ல அவங்களே கேரளா சூஸ் பண்ணாலு ஆனா வேற டே போவாங்க அந்த மாரி இப்ப உங்க கிளாஸ் இப்போ இல்ல வேற எந்த கிளஸும் போ போவுது
அது அப்பதா தெரியும்
ஓகே ஓகே இந்த மொத்தோ எந்தெந்த ஊர்லா கேர்ளா கர்நாடகா வேற
போற ஸ்டேட்டு கேர்ளா கர்நாடகா அங்க வந்து நறைய டிஃப்ரெண்ட் ஆகு பேங்ளூர் மைசூர் இருக்கு வகவான் இருக்கு கொச்சின் இருக்கு
ஆக்சுவலா சொல்லிக்கிறதுதா ஐ வி ஆனா அது நம்ளுக் பிக்னிக் டூருதா அது ஆ சேர் சேரி அதுக்கு வந்து எவ்ளோ அமௌண்ட்டு
அப்பதா தெரியு ஏ ஸ்கூல்ல வந்து நாலாயிரத்தி அறநூறுவா வாங்குனாங்க
ஸ்கூல்லயே
ம்
அப்ப இங்க எவ்ளோ வாங்குவாங்கன் தெரியு
ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்டு ஐயாயிரோ அதா ஃபர்ஸ்ட்டு வந்து ஐயாயிரோ ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்க அப்பறோ வந்து கொஞ்சொ எல்லா கேட்டு கொறச்சு அப்பதா கடைசியில நாலாயிரத்தி அறநூறுன்ட்டு இது பண்ணாங்க
உம் அப்ப நீ இதுக்கு எவ்ளோ எடுத் து வெக்கணுமோ தெர்லையே
பாக்கணு
ஏன்னா டூ டேஸ்க்கு நம்ளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு நம்மதா குடுக்க வேண்டியது இருக்கு
என்னது அந் இப்போ ஃபீ கட்றோனா ஏ சாப்பாட்டுக்கு சேத்திதா கட்றோ
அதா சொல்ற அது எல்லா சேத்தி எவ்ளோ வருமோ தெ ரியிலன் சொல்ற ஒரு ஃபிஃப்டீன் தௌ இருக்குல்ல
ஃபிஃப்டீன் தௌசணா
டென் தௌசண்ட்
கூலுக்கே அஞ்சாயிர தானடி ஆச்சி ரெண்டு நாள் போறதுக்கு
அது ஸ்கூலு
இதுவு ஒரே எடத்துக்குதா போ
ஆனா இது காலேஜு அப்டின்ருவாங்க
அதெல்லா இல்ல அது பாத்துக்கலா அப்ப பாக்கலா பத்தாயிர பதினஞ்சாயிர வந்தா யாரு வரமாட் டாங்க எப்டி வருவாங்க லக்ஷாலா வரணுன்னா அப்ப அவ வீட்ல ரெண்டு பேரு இருவதாயிர கட்டணு அவ
ஓ
ம்
சேரி நீ மொதல்ல அது வந்ததுக்கப்றோ இ இதுக்கு ஐ வி க்கு சேத்தி எடுத்து வச்சிரு ம் அதுல ஓட்டிங் போட்டதுல எல்லாருமே ஓகேன் சொல்லிட்டாங்களா எப்டி
இல்ல நா அதுல இன்னு ஓட்டே பண்ணல ஏதோ ஒரு இருவது முப்பது பேர் ஓட் பண்ணிருப்பாங்க அவ்வளோதா
ஓ எல்லாத்துக்கும் பட்ஜெட் பராப்ளமோ
எல்லாத்துக்கிட்டயு கேட்டாதா தெரியும்
சேரி சேரி இங்க எப்பத ஊம வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு திரும்பவும் மோடம் போட ஆரம்பிக்குது
இங்க காத்தடிக்க ஆரம்பிக்குது இப்போ இங்க வெயில் அடிச்சுட்டு இருந்து இப்போ ஒரே காத்
மழ சீச ன் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே
ஹும் போன வருஷம் நவம்பர் டிசம்பர்லாம் தோழா எப்படி இருந்தது
ம் போன வருஷத்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நாஞாபம் இருக்கா அப்படி ஒரு வெயில் அடிச்சது எனக்கு மறக்கவே முடியாது அந்த வெயில அது வரைக்கும் போ இவ்வளோ விவரம் இதுல இருந்து இந்த ஒரு வெயில நா பாத்ததே இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அதுக்கப்புறம் திரும்ப பழையப்படி நார்மல் ஆயிடுச்சு ஆனா அந்த வெயில பாத்து நான் உண்மையிலயே ரொம்ப அலறி அடிச்சுட்டேன் நானே அந்த அளவுக்கு இருந்துச்சு சய் அது எப்பவுமே நம்ம புக்ல வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்சு இதெல்லாம் பாத்து பாத்து அது வந்து ரியலாவே வந்து எனக்கு தெரிஞ்சது அந்த வருஷம் உண்மையில ரொம்ப பரபரப்பா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்ட்டு ஹ ஆனா அதுக்கடுத்த வருஷம் இப்பல்லாம் சரியாயிடுச்சு அந்த வருஷம் மட்டும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது அது ஏன் அவ்வளோ ஒரு வெயில அந்த டைம்ல நான் கண்ணார பாத்து உண்மையிலே நான் மெறண்டே போயிட்டேன் ம் ஐயோ புக்ல படிச்சதெல்லாம் நெஜமாவே நடக்குதே அப்படின்ட்டு ஹிம் ம் ம் பிரணேஷ்க்கு சனிக்கிழமை ஸ்கூல்லல்லாம் வைக்கிறாங்களா ல்ல லீவ் விட்டுர்றாங்களா
அவனு நேத்து லீவு தான் இருந்துச்சு
ஓ பப்ளிக்கா பப்ளிக் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சேட்டர்டே லீ்வ் கிடைக்குதா உங்களுக்கு
அது தெரியல ஒரு ஒரு சேட்டர்டே கிடைக்கும் ஒரு ஒரு சாட்டர்டே கிடைக்காது எல்லா சேட்டர்டே எல்லாம் வைக்க மாட்டாங்க எல்லா ஸ்கூலும் பப்ளிக்கா இருந்தாலும்
என் பையனுக்கு இப் என் பையனுக்கு புள்ளக்கெல்லாம் சனிக்கிழமை எப்பவுமே லீவே இருக்காது
அது உங்க ஸ்கூலோ என்னவோ எனக்கெல்லாம் டுவெல்த்த்லாம் அப்படி இருந்ததெலாம் இல்ல ஆனால் அவன் ஏதோ சொல்லிட்டு இருந்தான் வெள்ளிக்கிழமை அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுனால ஆறு மணிக்கு தான் வருவேன் அப்படின்னா ஆனால் எனக்கு டுவெல்த்தல தினமும் அஞ்சு மணி வரைக்கும்னு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததில்ல
ம் ஸ்பெஷல் கிளாஸ் வேற நான் சனிக்கிழமை மெயினா லீவே இவங்க ஸ்கூல்ல விட மாட்டாங்க
சனிக்கிழமை பத்தாதுக்கு காலேஜ் இருந் சாரி ஸ்கூல் இரு ந்தாலும் நிறைய பேர் வரவும் மாட்டாங்க நானும் நெறைய சனிக்கிழமை லீவு எடுப்பேன் காலேஜ்லயு அப்படி தான் லீவ் எடுத்துட்டுருந்தேன்
நெறைய பேர் அப்படிதான் சனிக்கிழமை வச்சாலும் வரவே மாட்டாங்க எல்லா அது நார்மலா இருக்கிறதுதான் ஆனா இவங்க ஸ்கூல்ல வந் தா அங்க வேலை பாக்குற ஒர்க்கர்ஸ் சா இது பண்றக்கு வேண்டியே மெயின வைக்கிறாங்க போல இருக்கு அவங்களுக்கு கொஞ்ச லீவு விட்டாதானா கொஞ்ச ரிலாக்ஸ் வந்து திரும்பவும் வேலை ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரியவே மாட்டிங்கிது அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆ மாசத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மட்டும் வச்சுட்டு ரெண்டு நாள் லீவு விடலாம் அந்த மாரியாவது பண்ணலாம் அவங்க டீச்சர்ஸ்சு அங்கிரு இரு ஆயமா அவங்களுக்குல்லாம் ஒர்க் கொடுக்குறதுக்காக சேட்டர்டே வச்சறாங்களா இல்லைய என்ன தெரியல இல்லாடி வீக் ஸ்டுடென்ட்ஸ் மட்டும் வைக்கலாம் அதுல ஒரு யூஸ் இருக்கு ஆனால அவங்க வந்து இந்த இந்த சிலம்பாட்டம் அதெல்லாம் அன்னைக் இத பண்ணுவோ டான்ஸ் கிளாசு அதனால எங்ளுக்கு டைம் பத்த மட்டிக்குது அதனாலதா நாங்க சனிக்கிழமையே வைக்கிறோ அப்பிடின்பாங்க அது என்னவோ சரிய தெர்ல ஆனா கொழந்தைக ஒரு நாள் படிச்சா நல்லது தா இருந்தாலு அவங்ளுக்கு அது வந்து சலிச்சு போயிட கூடாதுல்ல அதுவே ஒரு சாட்டடே சண்டே முழுசா நம்ளுக்கு லீவ் கெடைக்குதுனா அது ஒரு சந்தோஷமாருக்கு விட்டு போன பெண்டிங் ஸ்டடி ஒர்க்கலா நம்ப அப்ப பாக்கலா
இது பாப்பா அப்ற தருணிஷு எப்டி படிக்கிறாங்க
ரெண்டு பேருமே நல்லா படிக்கிற கொழந்தைங்க தாண்டி ம் ஏன் பையன்லாம் படிக்க வெச்சா நல்லாதா படி ப்பான் கையெல்லா பா கையெழுத்துலா பாத்தீன்னா சூப்பராருக்கு அவனுக்கு
ஏன் கையழுத்து யாருக்குமே புரியாது
கையெழுத்து ஒரு மேட்டர் கெடையாது அது வேற விஷயோ நம்ம வந்து அந்த அந்த குடுக்குற அந்த கன்டன்ட்ல தாருக்கு மே மேக்சிமம் இருந்தாலு அதுக்குன் கோழி கிருக்கன மாரி கிருக்க கூடாது நம்ம வீட்லே நா பாத்த வரைக்கு மகேஷ் அண்ணாக்குதா அப்டிருக்கு ஹேண்ட் ரைட்டிங்
அஜய் நா அவனோடது பாத்துருக்கே ஆனா அந்த அளவுக்கு இருக்குமானு தெரில மகேஷ் அண்ணாவோடது ரொம்ப மோசமாருக்கு அது தெரியு ஆ ஆனா இது இதெல்லா மேட்ரு கெடையாது
அஜய் அண்ணா என்ன ஆனாங்கன்னு தெரியல ஆனா ட பேசி பல கால ஆகுது
ஆமா அவன் எதோ வேலதா தேடிட்ருக்கா அப்டின்ட்டு பிரியா சொன்னா அப்டிங்குற மாரி சொல்லிட்ருந்தாங்க
அந்த அண்ணா ஆல்ரெடி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல
அது எனக்கு தெரில கன்ஃபார்மா நானா போய் பாத்தே எனக்கு தெர்ல
அப்பா சொன்னாங்க அது இந்த கன்ஸ்ட்ரக்க்ஷன் ரிலேடடு இதெல்லா சம்பாதிக்க சம்பாதிப்பா அப்படின்ருந்தாங்க பர்ஸ்ட்டு அந்த அண்ண ஒரு ஒரு ரெண்டு வருஷ துக்கு முன்னாடி ஸ்னாப்பெல்லா அனுப்பி வுடுவாங்க தனியா கார் ஓட்ற மாரி தனியா எங்கயோ வெளிய போய் சாப்புடுற மாரி ப்ப ஆளே ம்
ஓ யாரு உனக்கணுப்புடுவானா
ம் எல்லாத்துக்கு அனுப்பிடுவாங்க போல என அனுப்பிடுவாங்க ஸ்னாப்பு
ஓ சேர் சேரி நீ இன்னமு அதெல்லா யூஸ் பண்றியா அந்த ஸ்னாப்சாட்டு
இப்ப அப்பப்ப தா இப்ப அதுவு அன்இன்ஸ்டால் தா பண்ணிட்டே
ஓ சேரி சேரி
அது இந்த போன்ல வந்து என்ன வச்சாலு எப்புடியு நல்லாருக்க போறதல்ல அதனால அன் இன்ஸ்டால் பண்ணிட்டே
ஆமா ஆமா உனக்கு ஃபோனு ஒரு பக்கம் வாங்க வேண்டியதுருக்குது
ம் ம் இப்ப வேற திடீர்னு சுட்ச்சாஃப் வேற ஆயிர்து அத நினச்சா வேற பயமா இருக்கு
ம்ஹஹஹிஹிஹ
அப்படித்தான் போன தரமே அந்த பேட்டரி வந்து புஸ் இ நான்ன டைமலாம் அந்த ஃபுல்லா சுவிச் ஆஃப் தான் ஆயிட்ருக்கும் திடீர் திடீர்னுட்டு இன்னைக்கேன் ஆச்சுன்னு தெரியல ஹம் இப்பதான் சரி பண்ணேன்
சரி சரி உடு சரி பண்ணிரலாம் உம் உத்த போன் வேற எப்ப வரும்னு இன்னைக்குதான் கேட்டேன் ஆஹ் வறந்துட்டு செவ்வாகெழமை ஆவ் ஓ அப்படின்னா உம் உம்
உஹம் பார்ட்டிஃ ரேட் அதிகமான போனு அப்டினல்ல அன்னைக்கு
அதுததா பாத்தாலே நம்மளுக்கு தெரியுதே
உ வெய்டா இருக்கு ஆஹ
பத்திலா தெரியாது மெயினா அந்த ஸ்கிரீன வச் செர் நா சொல்லுவ
அது வித்தியாசமா இருந்துது
இல்ல அந்த பாட்டியோட ஸ்கிரீனு நம்மளோட ஸ்கிரீனுக்கு நெறயா டிஃப்ரென்ட் இருக்கு அது வந்து சூப்பரா இருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ற எனக்கு தெர்ல நம்ம நார்மலா இருக்றத விட அதுல அந்த ஸ்கிரீன் அந்த டச்சோட அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாரி இருக்கு அந்த தொட்டனா அப்டி டக்கு டக்குன்னு ப்ப போகுல்ல மூவ் ஆகுற இது ஆகட்டு அந்த இதெல்லா ரொம்ப கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு ஏதோ அவ சொல்லுவா நம்ம அது வந்து அதிகமா பாத்தாலு கண் வலிக்காத மாரி ஏதோ ஒரு ஃபீச்சர் எல்லா அதுல இருக்கு
ஓ ஹரீஷோட போன்னு நானு பாத்தே நல்லாரிந்துச்சு காமிச்சா முந்தா நேத்து குடுத்தா
உம்
பெரிய போனு பெரிய கேமரா எனக்கு அது கலரு ரொம்ப புடிச் இருந்துது லெவண்டர் கலரு வீ ஓ
ஓ செர் செர் எவ்வளோ வலைக்ககெல்லா எனக்காச் தெரியமா தான் இருக்கு நம்ம அதை வச்சு என்ன பண்ண போறோ ஒரு போன் பேசறக்கு இவ்வளவு வலக்கு
என் கைய கூட பயங்கர பெருசா இருக்கு என் கையில அது வச்சு பாத்தா அது எத் பெருசா இருக்கு தெரியுமா அவனுக்கு கரெக்டா இருக்கு எனக்கு ரொம்ப பெர்சா தெரிது
இல்ல சொல்ற ஒரு நார்மலா போன் பேசுறக்கு எதுக்குடா இவ்ளோ அமொண்ட் செலவழிக்றாங்க அப்டின்னு எனக்கு தோணு
ஃபைவ் டுவெல் ஜி பி னா அது வந்து என்னோட லேப்டப் ஸ்டோரேஜ்ஜி
அதா அதா
உம் நெறையா போட்டோ வச்சுக்கலான் நெறையா வீடியோ வச்சுக்கலான்
அதுதா நம்ம லேப்டப்லயே வச்சுக்கலாமே செரி ஜெய் ஸ்ரீ நம்மளுக்கான டைம் முடிஞ்ச து நீங்க உங்க சைடுலருந்து கட் பண்ணி சப்மிட் குடுத்துருங்க ஓகே அ ஓகே ஃபஸ்ட் நீங்க எத முடிச்சுட்டு நீங்க சப்மிட் கொடுங்க வச்சுருங்க.